லோ
எப்டி இருக்கீங்க
ஹலோ
எப்டி இருக்கீங்கெ
நல்லாருக் நீங்க எப்டி இருக்கீங்க
அ நா நல்லாருக்கங்க கொழந்தைகள் ஸ்கூலுக் போய்ட்டாங்களா
அ பொயிட்டாங்க உங்க கொழந்தைங்கல்லா போயாச்சுங்ளா
அ போயாச்சுங்க சாப்பாட்டு வேலையெல்லா முடுஞ்சதுங்ளா
எல்லா முடிஞ்சுங்க வீட்டு வேல அப்டியே கொஞ்ச கொஞ்சமா நடந்துட்டு இருக்குங்க
செரி செரிங்க நீங்கெ ராமாயணத்த பத்தி உங்களுக் தெரியுங்ளா
தெரியுங்க ராமாயண சின்ன வயசுல பாட்டிங்கல்லா சொல்லிருக்காங்க அப்ப நம்ம இப்ப டி வி லயும் சீரியலா போடுறாங்களங்க தெரியுங்க நீங்க பாத்துருக்கீங்ளா
ஆமாங்க அத பாத்துட்டுதா செரிங்க ராமாயணம் பாத்தங்ளா செர் அதா நேத்து கால் பண்ணிருந்தே உங்களுக்கு இத பத்தி பேசலான் சொல்லிதா நீங்க ஃபோன் எடுக்கல அத இப்போ கூப்ட்டங்க
ராமாயணத்துல ஒங்களுக்கு யார புடிக்குங்க
ராமாயணத்துல எனக்கு ஹனுமன் தாங்க புடிக்கு
அப்புடிங்ளா எனக்கு லெட்சுமணன் புடிக்கிங்க
ஓ செரி செரிங்க ஏங்க உங்களுக்கு லட்சுமணன் மட்டு புடிக்கு
லெட்ச்மணன் வந்து அண்ணனுக்காக அ ஒரு பிரின்ஸ் மாரி இருப்பாங்க அண்ணனுக்காக எதையுமே செய்வாப்டிங்க அதுனால லெட்சுமணன் வந்து ரொம்ப புடிக்கிங்க உங்களுக்கு ஏ ஹனுமன் புடிக்கு
எனக்கு எல்லா கேரக்ட்ரு புடிக்கு நீங்க சொன்ன மாரி ராமர புடிக்கு லெச்சுமண அ பரதே சத்ருக்கனே எல்லாத்தையுமே பிடிக்குங்க சீத எல்லாமே பிடிக்கு ஹனுமனயு புடிக் ஏன்னா அனுமன் வந்து எனக்கு ரொம்பப் புடிக்கு ஏன்னா அனுமர் வந்து லெக் லெச்சுமணன் கூட அண்ண கல்யாணம் பண்ணிகிட்டாரு அவுங்க குடும்பத்தோட வந்தாரு அனுமன் வந்து எ கடவுள் ராமர தா உயிரா நெனச்சாரு அவரு இதய த்துக்குள்ளயே ராமனையு லட்சுமணயு வெச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாம நெறைய தியாகொ அவரு செஞ்சிருக்காரு எப்பொழுதுமே வந்து ராமனையவே நெனச்சிட்டு இருப்பாரு லெட்சுமணனு அப்புடிதா இருப்பாரு இருந்தாலு எனக்கு வந்து ஹனுமன் தா ரொம்ப பக்தியாவு ராமர ரொம்ப அ அன்பு வச்சிருக்கிற மாரி எனக்கு தோணுச்சுங்க அதனாலதா எனக்கு அனுமன புடிக்கு
கரெக்ட்டு தா நீங்க சொல்றிய எனக்கு அனுமன் புடிக்கு அ இருந்தாலுமே லட்சுமணன் வந்து அ ம அண்ணனுக்காக பதினாலு வருஷோம் வனவாசம் போனது த்யாகம் பண்ணுனது அவர் சொன்ன வார்த்தையக் காப்பாத்துறதுக்காக தானுங்க கடேசியா கடேசியில அந்த இதுல வந்து அவரு உயிர்த் தியாகம் பண்ணிருப்பாரு அதனால அண்ணனயு அன்னியு அம்மா அப்பா மாதிரி மதிப்பாரு அவருக்காக எத வேணாலு செய்வாரு இங்க
ஆமாங்க இப்ப ரெட்ட கொழந்த பொறந்தா கூட ராமலட்சுமணன் மாரி இருக்கோனுன்னு சொல்றாங்க இராமாயணத்த வந்து நமக்கு எதுக்காக இது பண்ணாங்கன்னா அ எல ஒ ஒத்துமையா இருக்கணு அண்ணந் தம்பி வந்து அது ஒரு இருக்கு அண்ணந் தம்பி ஒரு நாலு பேர் ஒத்துமையா இருப்பாங்க அண்ணனுக்காக எது வேணா செய்வாங்க நேர்மையா இருப்பாங்க அது ஒரு கருத்து இருக்குதுங்க அப்புற அடுத்தவங்க பொருளை எதையு அபகரிச்சா தண்டன கெடைக்கு அதுக்கு தண்டனை கண்டிப்பா கெடைக்கு நிச்சயமா தப்பு செய்யக் கூடாது நேர்மையா வாழண் ணு அந்த மாரி நெறைய தத்துவங்கள்லா அதுல இருக்குதுங்க ராமாயண எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா அதப் படிக்கப் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போயிட்டு இருக்கு பாத்துட்டே இருக்கலான்னு சோலு அ வனவாசம் போறது எ அ ராவணன் சீதய கடத்திட்டு போறது அனுமான் போயி காப்பாத்துனாரு நெறைய இதிகாசங்களா இருக்குதுங்க ஒவ்வொன்னு பாக்க பாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக் ங்க ஏங்க
மத்தவங்க மக்கள் சொல்றதுக்காக ஒரு நல்ல மன்னனா இருக்கணும்ன்னு சொல்லி ராமர் வந்து தன்னோட மனைவியவே தீக்குளிக்க சொல்லுவாரு அந்த மாரி ரெண்டு டைம் நடக்குது இல்லீங்களா ரெண்டாவது டைம் தானே பூமாதேவி அந்த பூமிக்குள்ள போயிருவா அப்டி
ஆமாங்க இப்ப வந்து அ இந்த காலத்துக்கெல்லா அது ஒத்து வராது அந்த காலத்துல வந்து அப்போ எவ்வள தா அ ராமர் வந்து இப்டி சீதைய தீக்க குளி தீக்குளிக்க சொல்லி இருந்தாலுமே என் கணவர் மேல தப்பு இல்ல அவர அவர் வந்து அ எது செஞ்சாலு கரெக்டா தா இருக்கு அப்பமு சீதை வந்து அவர் மேலே கோவப்படவே இல்லே அவங்க ரெண்டு பேருமே வந்து உண்மையான பாசத்தோட தா இருந்தாங்க அந்த மாதிரிதானே இதிகாசத்த காட்டுவாங்க மத்தவங்களுக்காக வாழ்றாங்க மத் கடவுளே மத்தவங்களுக்காக தா வாழ்றாங்கப் பாருங்களே
ஆமாங்க இந்த காலத்திலயு இப்பிடி ஒண்ணு இல்லைன்னா கூட மத்தவங்களுக்காக பந் தாவா இருக்கிறது இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது சந்தோஷ இருக்கிற மாதிர வெலில காமிச்சு ஆ ஒரே மாரிதா இருந்தாங்க ஆனா ஆ சொல்ல சொல்லுவாங்க ராமர் மாதிரி இருக்கணு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்த நேர்மையா தா இருந்தாங்க இருந்தாலு அடுத்தவங்க சொன்னதுக்காக தானங்க அப்டி ப பழி மக்களுக்காக மக்கள் மேல வந்து பாசமா இருந்திருக்கிற ராமரு அவங்க சொல்றாங்க அதுவு அது வந்து சதினால தானங்க நடந்துச்சு யாரும் வந்து தஅவங் ழுமே வந்து சேரி னால அப்டி சொல்ல சொல் ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ஹலோ ஹலோ கேக் சதிங்கள தா அது மாரி அஹ் அஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்க
நா வந்து அந்த அனுமர் வந்து வனவாசத்துக்கு சீதைய ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறோ அதுக்காக வந்து அஹ் ஹனுமாரு பாலோ கட்டுவாங்களங்க பாலங்கட்டுறது அஹ் அது எல்லாரு சேந்து சீதைய மீட்டு கொண்டுவராங்க நீங்க சொல்றதுக்கு அ மக்களுக்காக செஞ்சாலு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ அஹ் வானவ படையெல்லா சேந்து கஷ்டப்பட்டு ர சீதய மீட்டுட்டு வறாங்க மீட்டுட் வந்து மறுபடியு வந்து சந்தேகப்பட்டு மக்களுக்காக மத்தவங்களுக்காகனு மறுபடியு அவ்ங்ள காட்டுக்கனுப்பிறாங்க அதுக்கவுங்கள காப்பாத்தாமயே இருந்திருக்லா
எவ்ளோ கஷ்டப்பட்டு காப்பாத் மறுடியுமு அஹ் சொல்லுங்க
மறுப்டியு சந்தேகப்பட்டு அவுங்கள அதாங்க மறுப்டியு சந்தேகப்பட்டு அவுங்ள காட்டுக்கணுப்ச்சு தனியா விட் விட்டு குழந்தய ர ரெண்டு குழந்தைக்க பொறந்து ரொம்ப சிரமப்பட்டு அத வளத்தி அத அப்பா யாரையு சொல்லாம கடைசி வரைக்கு வளத்தி அவுங்ளு ஒரு பொண்ணு தானே எவ்ளோ கஷ்டப்பட்ருப்பாங்க
கண்டிப்பாங்க ரெண்டு குழந்தைகள அஹ் இந்த காலத்லயே இவ்ளோ இது வந்து இவ்ளோ கஷ்டப்பட்றோ அந்த காலத்துல அவுங்க ஆனா அவுங்க எவ்ளோ கஷ்டப்பட்டாலு அவுங்க ராமனேவாது நினைச்சிட்ருந்தாங்க ராமர் வந்து சீதயேவாது நினைச்ட்டுருந்தாங்க இது இவுங்க ரெண்டு
உண்மையான அன்பு வச்சிருக்காங்க ஆனா என்ன காரணத்தினால பிரிஞ்சு இருந்திருக்காங்க பாருங்ளே
ஆமா
சொல்லுங்க நீங்க அத பத்தி
து கரெக்ட் தா ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தா ஒரு ஒரு கணவன் மனைவினா ராமர் சீத மாரி இருக்கணு ஒருத்தருமேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கணு அப்டின்னு சொல்லிதா அது உதாரணமே அவுரு ரெண்டு பேரு தா ஆன அது இந்த ராவணன் சதினால தாங்க மத்தோடி அவுங்க ஏ அவுங்களுக்குள்ள எந்த ஒரு ஒரு துளிப்பா பிரச்சனைையுங் கூட இல்ல அந்த ராவணனால தா அவுங்களுக்கு பிரச்சனையே
ஆமா அந்த வனவாசோ போனதே வந்து அஹ் ராவன் வந்து ராவணன அழிக் இருக்றக்காக தா அவ வந்து ர சீதய எடு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறோ அது ஒரு போரா நடந்து லாஸ்ட் ல அழிச்சிருக்காங்க அதுக்கு அனும்மன் ருட்சிமணன் அப்புறோ வந்து இந்த கழுவு மாரி இருக்குன்பாங்க அது அது ஆன ஆ வான படைக இது மாரி அ சுக்ரிவருரு அது மாரி நெறையாபேரு சேந்துதா உதவி பண்ணி தா நடந்திருக்குங்க அப்புறோ ராமனோட தம்பி ஒருத்தர் வந்து நல்லவரா‌ இருப்பாருல்லங்க இந்த கதையில
ஆமாங்க ஆ
ஆமாங்க
அப்புறோ அந்த கொழந்தைங்களே வந்து அவுங்க அப்பா சித்தப்பான்னு தெரியாம போர் செய்வாங்க அதெல்லா ரொம்ப சங்கட்டமா இருக்கு இல்லைங்ளா
ஆமாங்க கடசியில வந்து நாலு பேருமே வந்து ஃபஸ்ட்டு லட்சுமணன் வந்து அண்ணனுக்காக அண்ண வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனைையில உள்ள வரக்கூடாதுன் சொல்றாரு அப்போ தவிர்க்க முடியா சூழ்நிலைல லட்சுமணன் வந்து ராமன பாக்க உள்ள போயிற்றாங்க அவர் அனுமதி இல்லாம அப்பதானுங்க நீங்க கடுமையான தண்டன குடுத்து அவரு தண்ணீல எறங்கி எறக்குறது
ஆமாங்க அவர் வந்து என்ன சொல்ல அப்டின்னா என்னோட அனு அனுமதி இல்லாம உள்ள வர்றவங்கள உயிர்த்தியாகம் மண்ணனு சொல்லிருவாரு ஆ அனுமன உள்ள வந்து வக்கணுங்கிறதுதா லட்சுமண்ணோட ஆசையே எப்பவுமே அவர் வழிதான நடப்பாரு அதனால தா இந்த உயிர் தியாகம் பண்ணி அந்த தண்ணி கிழ எறங்குறது அது அஞ்சுத்த பாம்பா வந்து ராமனுக்காக இருக்குறது
அப்புறோ கொஞ்ச நாள்லயே ஆ ராமனு தண்ணில எறங்கிருவாரு சீதை ஃபஸ்டே பூமாதேவிக்குள்ள போ பூமிக்குள்ள போயிருவாங்க அப்பறோ பரதனு எறந்துருவாருங்ளா
ஆமாங்க அ சத்துக்கண் மட்டு காட்ட மாட்டாங்க அந்த பரதன் வந்து அந்த ச கையில இருக்குற சங்குமா அந்த சங்கு தாங்க அது அது ஆயிருவப்புடி ராமர் வந்து சாமி வச்சு ப பா பாம்பு வந்து சோ அந்த மாரி
எல்லாமே ஒரு அவதார கதைய வந்து ம் ம்ப ஆ அவதார கதய மாத்துறதுதானுங்க நம்மளுக்கு வந்து நல் எல்லாருமே மக்கள் வந்து நல்லதே நட க்கணு நன்மையா உண்மையா இருக்கணு யாருக்கு கெடுதல் பண்ணக் கூடாதுன் அத உணர்த்ததுக்காகவே எல்லா இதிகாசமுமே நடக்குது ஆனா இப்ப யாருமே அந்த மாரி இருக்குறது இல்லையே இல்லங்க
ஆமாங்க யாருங்க அப்டி இருக்காங்க அவுங்களுக்கு தோன்ற மாரி அவுங்க எதுல அவுங்களுக்கு சந்தோஷோ கெடைக்குதோ அந்த மாரி வாழ்ந்துட்டு போறாங்க இப்டிதா வாழணுங்குறது இந்த காலத்துல துளி கூட இல்லீங்க
அப்போவு நல்லவும் இருந்துருக்காங்க கெட்ட ராமன் மாரி இருந்துருக்காங்க ராவணன் மாரி இருந்துருக்றாங்க ஆனா இப்போ எல்லாருமே கெட்டவங்களாக தா அதிகமாக இருக்காங்க
ஆமாங்க நூத்துல ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் தாங்க நல்லவங்ளா இருப்பாங்க
சேரி செரிங்க எனக்கு டைம் ஆய்டுச்சுங்க நா நா ஃப்ரீயாய்ட்டு ரெண்டு நாள் கழுச்சு கூப்பறங்க
ஆ செரிங்க ஓகேங்க வச்சுட்டுங்களா
ம் செரிங்